யே டீர்
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இர்க்கீங்க
ஆ நானும் நல்லாருக்கேங்க இங்க வந்து பாத்தீங்ன்னா இன்னிக்கி ரொம்ப சில்லுன் இருக்குங்க க்ளைமேட்டு அங்க வந்து க்ளைமேட் எப்டிங்க இருக்கு
இப்போ வந்து பார்த்தீங்குனா சம்ம வெயில்ங்க வெளியே கொஞ்சு கடக்கி போற வேல இருக்குது ஆனாலுமே போக முடில சாந்திரமா போகுலா அப்டின் சொல்லிட்டு விட்டுடோங்க அந்த அளவ்க்கு வெயில் அடிக்குதுங்க
ஓ அ அப்டிங்ளா இங்க வந்து பாத்தீங்ன்னா எல்லா வித க்ளைமேட்டுமே இருக்கு ஆனா கொஞ்சு குளுர் வாரமிஸ்ருமே நாங்க என்ன பண்ணோ ரொம்ப நாளா வந்து எங்களோடைய ஸ்வட்டரு அதுக்கப்புறோ போ வந்து அ காதுக்கு போட்ற குல்லா அப்புறோ சாக்ஸு அதுக்கப்புறோ கொஞ்சோ திக்கான ஃபேன்ட்டு எல்லா மடிச்சு கொஞ்சோ வெயில் காலனால மேல வெச்சிருந்தோ போ திரும்பியு இந்த ஊர்ல வந்து பா்த்தீங்ன்னா வெய்லு அ போயி திரும்ப குளிரு ஸ்டாட் ஆவே எல்லாத்தி எடுத்து தோச்சு காய வச்சு திருமியு இப்ப நாங்க யூஸ் பண்ணிட்ருக்கோங்க
கண்டிப்பாங்க நானுமே மழ காலோ வந்துருச்சு அப்டின்னா ஷாக்ச போட்டுடுவே ஒரு ஸ்டே ஜுக்கப்றோ போச்சுனா அந்த டிசம்பர் மான்த்து ஜனாவரி மான்த்லா சம்ம குளுரா கூலங்க அப்பல்லா வந்து ஸ்வெட்டர் போடுவே ஷாக்ஸ் போட்டுப்பே அ ஆ எப்டி சொல் லெக்குகு ஹான்டுக்லா வந்து அப்டியே ப எப்டி சொல்ல துணிலாம் போட்டு போத்தி போர்வ போட் ட்டு வச்சிருப்பங்க அந்தளவுக்கு குளிர் இருக்கூங்க நீங்க ஆனா இப்பவே எனக்கு குளிருதுன் சொல்றீங்க உங்க ஊர்
ஆமாங்க இதுக்க நா வந்து அன்னம் அந்த சொன்னீங்ளே நீங்க நவம்பர் டிசம் அதுல இன்னு பயங்கரமா இருக்குங்க தக் கால் வந்து பாத்தீங்கன்னா தரைல வெக்கவே முடியாதுங்க அந்த அளவு சில்லுனு இருக்கூங்க நா என்ன பண்ணுவனா அங்கங்க பெரி பெரிசா மேட் ட்டு வாங்கி வெச்சிருக்கங்க பெரிஸ் பெருசா போட்டு விட்ருவ அதுக்கப்ற நா ஸ்லிப்பர் போட்டுட்தாங்க எங் வீட் ட்டுக்குள்ளயே நடப்ப தம்பிக்குமே வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்குமே ரொம்ப குளிர் தாங்காது அவனுக்குமே சாக்ஸ் போட்டு உட்ருவ எங்க வீட்டுக்கார் மட்டுந்தாங்க எதுவுமே போட மாட்டாரு ஆனா அவ் க்குமே கால் சில்லுனு இருக்குன் சொல்லுவாரு ஆமாங்க அவரு கொஞ்சொ குளுரு வந்து தாங்கிக்கோங்க ஆனா அவரே வந்து இப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா குளுருந்துன் சொல்றாங்கங்க
இப்பல்லா வெயிலு அதிகமா இருக்கு குளிருமே அதிகமா இருக்குங்க எதுவுமே வந்து தாங்குற மாரி இல் ல எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரொம்ப ஹையா போற மாரி இருக்கு
ஆமாங்க இப் ப்ப நா வந்து பாத்தீங்ன்னா ச்சன்லுமே சரி பெரிய மேட்ட போட்ருக்கே அ பெட்லிருந்து நம்ம எறங்கும்மோது கீழ இருக்குல அங்கயுமே ஒரு பெரிய மேட்டு போட்ருக்க அந்த மாரி மேக்சிமம் நம்ளால எங்க எல்லா வீட்ல வந்து கவர் பண்ண முடியுமா அங்க எல்லாமே ஒரு கீழ வந்து ஒரு பெரிய பெரிய மேட்டு போட்டோனா நம்மள கொஞ்சொ வந்து ஜில்னஸ் இல்லாம இருக்கோங்க சோஃபா கீழயு ஒரு நீளமா பாத்தீங் னா பெரிய மேட் போட்ருக்க நம்ம கால் கீழ வெக்கம்மோதுமே செரி நம்ம கால் வந்து அந்த சில்னஸ் படாம இருக்கறதுக் க்காஹ நாங்க வந்து அந்த மாரி பண்ணிருக்கோங்க
கண்டிப்பா மேட்டுன்றது ஒரு சூடா வந்து கத கதப்பா இருக்கு நம்ம அது மேல கொஞ்சொ கால் வச்சு நம்ம கொ நடந்தோனா அதுவு இதுவு வ காலு மேட்டு கொஞ்சொ ஒராசும்மோது கொஞ்சொ சூடா இருக்கு நமக்கது கொஞ்சொ இதமா இருக்க மாரி இருக் கோ கண்டிப்பா எல்லா எடத்லுயு நீங்க மேட்டு போட் டு வெக்கறது ஒரு நல்ல வந்து இப உபயோகமான ஒரு இதுதா எனா கொழந்தல்லா இருக்கும்மோது நம்ம ப பாத்து பத்திரமா வெச்சுக்ணு கொழந்த படுத்துட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கு நீங்களு வந்து கஷ்ட பட்டு சரியா சாப்டாம ஒடம் முடியாம போய்டு கொழந்த ஜோலியா இருந்தாதா நம்மளு கண்டிப் ப்ப ஜாலியா இருக்லா அது க்ரக்டா நீங்க மேட் போட்டு வெச்சிருக்கீங்க
பாத்தீங்கன்னா சில டிரஸ்செல்லா இருக்குங்க நம்மளுக்கு வந்து இந்த ஷ்வெட்டர் மாயிருக்க ட்ரஸ்சு அதுக்கப் அப்றோ அந்த பனியன்லே வந்து நல்லா அ புசு புசுன்னு இரு கொல்லங்க அந்த டிரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ந லவந்து போட முடியாதுங்க எனா எப்ப பாரு வெயிலாவே இருக்கு ஆனா இங்க வந்து வ த்தீங்ன்னா எனக்கு அந்த ட்ரஸ்சல்லா போடம்மோது ஒரு நல்லாருக்குங்க குளுருக்கு வந்து அந்த மாரி டிரெஸ்சல்லா நம்ம போட்டோனா நம்மளுக்கு பாக்கவோ நம்ம கொஞ்சொ அழகா தெரியுவோமா அனால எனக் கது ஒரு சந்தோஷங்க இந்த மாயி வந்து ஹுடிஸ் அதுக்கப்றோ இந்த ஷ்வெட்ட டர் அதுக்கப்றோ நறைய விஷியங்கள்ல இருக்குல்ல டைப் டான ஃபேன்ட்டு நல்லா திக்கான ஃபேண்ட்டு ஜீன்ஸ் வந்து பாத்தீங்ன்னா அஹ் கொஞ்சொ குளுர் தாங்குமா அனால நறைய ஜீன்சல்லா நா வந்து இங்க போடுவேங்க
ஆ
அதுக்கப்றோ வந்து பாத்தீங்ன்னா இப்போ நம்ம எங்கன்னா வெளிய போனாலுமே சேரிங்க நம்ளால் ஜர்கின் இல்லாம வெளிய போ முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளுரு வந்து இருக்குங் ங்க கொழந்தக்குமே சேரி நம்ம ஒரு ஜர்கின் வாங்கி வெச்சுக்கணு அ நம்மளுக்குமே சேரி பாத்தீங்கன்னா ஒரு ஜர்க்கின் வந்து நம்ம வாங்கி வெச்சுக்கணுங்க அந்த ஜர்க்கின் போட்டுட்டு தா நம்ம வந்து வண்டியல போற மாயிருக்கோங்க காரா இருந்தா ப்ரச்சன இல்லங்க நம்ம கொஞ்ச அடக்கமா உள்ள ஒக்காந்ஜீக்கலா ஆனா வண்டில்லா போம்போது கா த்து வந்து எல்லா பக்கமு வர்றதுனால நமக் வந்து நம்போ ஒடம்பு பாதுகாத்துறதுக்கு ஸ்வெட்டர் கூட போட்டுக்கலாங்க
கொழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி எதிர்ப்பு சக்தி தாங்கற மாரி அதுக்கான நீர் ஆதாரம் எல்லாமே க கண்டிப்பா குடுங்க அ வெயிலுக்கு வந்து குளுர்கேத்த மாரி நீர் ஆதாரம் அப்டின்னா அ இஞ்சி போட்டு க தண்ணி குடிப்பாங்க சுட சுட வச்சு குடிப்பாங்க கஷாய வச்சு குடிப்பாங்க அந்த மாரி கொழந்தைங்களுக்கு அப்பப்போ குடுத்து அவ எதிர் ச எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள் கண்டிப்பாக
ஆமாங்க இப்ப வந்து பாத்திங்னா நம்ம குளுர் காலத்துல இருக்கு றோம் இல்ல குளுர் க்ளைமேட்ல இருக்கிறோம்னா என்ன ஆ இன்னொன்னா பொதுவாவே அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தாகமே எடுக்காதுங்க தண்ணி டீ குடிக்கமாட்டோ என்னன்னா தோளெல்லா ரொம்ப வர ரண்டே கெடக்குது இப்டியே இருக்கியே அப்டின் நம்ம நெனைச்சிட்டே இருப்போ ஆனா என்னன்னா அது கார ணம் வந்து இந்த தண்ணி குடிக்காதான நம்ப தாகொ இருக்காது வெயிலா இருக்குனா நம்ம வெ சேத்து போவோ டயர்ட ஆவோ தண்ணி கேட்கு நெறைய தண்ணி கேக்கு குடிச்சுட்டே இருப் போ ஆனா வந்து இப்ப நம்ம இந்த இந்த மாரி க்ளைமேட்ல இருக்கும்போது நமக்கு தண்ணி யே சுத்தமாவே தோணாதுங்க ம் இந்த ஜூஸு இதெல்லா வந்து நம்ம குடிக்க கூட தோணாதுங்க ஆனா வந்து வேற ஊர் பக்கல்லா போனோனா அந்த வெயிலு ஐயோ தாகமா இருக்கே ஒரு லெமன் ஜூஸ் தாங்க ஒரு தண்ணி தாங்க ஃபிரிட்ஜ் வாட்டர் தாங்க அந்த மாரி கேக்கோங்க
கண்டிப்பா இப்பல்லாம் வெளிய போனாலே வாட்டர் பாட்டில்ல தண்ணி எத்துட்டு போயிட்டுறாங்க நானு அந்த அள அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க இங்கந்து ஒரு பத்து நிமிஷ நடந்து போறத்துக்குள்ள அப்டியே வந்து எப்டி சொல்றது வே அ நமக்கு வந்து என்னதா மேக்கப் பண்ணிட்டு என்னதா ஃபுல்லா கவர் பண்ட்டு போனாலுமே ஆ நம்ப ஒடம்பு வந்து சீக்கிரமா டயர்ட் ஆயிடுது வேர்வ வர்றதுனால தண்ணி தாக எடுக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நீங்க அங்க தண்ணி குடிக்கத்துக்கு யோசிக்கிறீங்க நா இங்க வந்து தண்ணி வந்து அ கல் பச்சுட்ருக்கோங்க என்னவோ வந்து எப்டி சொல்றது அ மோ ரு நீரு அந்த மாரி தாங்க போய்ட்ருக்கு இங்க
ஆமா ஆமாங்க எங்க அம்மா வீட்டு பக்கம் போம்போதுதா அப்டிதாங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக் ங்க எப்ப பாரு குடிச்சட்டே இருப்பேன் ஃபேன் எல்லா பாத்தீங்னா ரொம்ப அஞ்சுலதாங்க வச்சுட்டே படுக்கு ருது அதும் மூஞ்சு கிட்ட ஒரு ஃபேனு தலக்கி மேல ஒரு ஃபேனுன்ட்டு அந்த மாரி படுத்துட்டு இருப்பேங்க இன்னொன்னு என்ன பொறுத்த வரைக்கு என்னன்னா வெயில கூட தாங்கிடலாங்க ஆனா குளுர தாங்க முடியாதுங்க ரொம்ப குளூர் வந்து நம்ம ஒடம்பையே உருக்கிடோங்க
கண்டிப்பா அந்த எட அந்த நேரத்துல நீங்க கொழந்தைக்கு வந்து தூங்குறப்ப கூட மஞ்சள்லா பால்ல வந்து மஞ்சள் போட்டு மெளகு போட்டு கொஞ்ச லைட்டா ரொம்ப கூட வேண்டா அவுங்க ரெண் ரெண்டு மூணு மீன் குடிச்சுட்டு படுத்தாங்கன்னா கூட அத கோல்டு சளிலா வந்து கொழந்தைங்களுக்கு வராம இருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு தண்ணீல வந்து குடுக்கும் போது கொஞ்ச வந்து நீங்க மஞ்சத்தூள் கூட கலந்து குடுங்க கொஞ்ச கொழந்தைய அப்டியே கொஞ்ச பாத்துக்கோங்க
எப்பமே ஒரே ஆமாங்க நா பாத்துக்றேங்க எப்பமே ஒரே மாதிரியான ஒரு ஆ இருக்கணுங்க குளுரு வந்து அ அதிகமாவு இருக்க கூடாது ஆனா ஜில்னஸா இருக்கணு வெயிலு வந்து ரொம்ப அதிகமாவா கூடாறது மிதமான வெயிலா வந்து எ எப்பமே வந்து இருக்கணுங்க அந்த மாரி இருந்தா எல்லாருக்குமே நல்லதுங்க சில நாடுகள் எல்லா பாத்திருக்கேங்க வெளிநாட்ல வந்து இந்த மாரி வீடியோகள்லா பாப்பே அதுல வந்து பாத்தீங்கனா அவங்க வந்து நெறைய போடுவாங்க அவுங்க ஊரு பத்தி அப்போ அவுங்க ஊருக் பாத்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு க்ளைமேட்டா இருக்குங்க ரெண்டுமே அத பாக் கும் போதே அவ்ளோ வந்து அருமையா இருக்கோங்க இருக்குற எடமாக இருக்கட்டு எந்த எடமா இருந்தாலு அவுங்கலா வந்து சுத்தமா வச்சுக்கிறாங்க நம்ம வந்து வீடு இது மட்டு சுத்தமா வச்சுக்காத அவுங்க ஊரியுமே சுத் தமா வச்சிருக்கவே அந்த எடத்துக்கு நம்மளுக்கு பாக்குமோதே போகணுன் தோனுதுங்க
கண்டிப்பா இந்த மவுண்டைனு இல்ல மைனஸ் டென் டிகிரி செல்சியஸ் இருக்கு ஐஸ் கியூப் ஸு அந்த இதுவெல்லா பாக்குபோது ஆசையா இருக்குங்க நம்பல்லா அங்கல்லா போணு அப்டின் சொல்லிட்டு ஆனா அங்க போனா நம்பளால வந்து அந்த அ சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ப அந்த வெப்பநிலைக்கு ஏத்த மாரி நம்ப வந்து மாறிப்போமா என்னன் எனக்கு தெரியில
ஆமாங்க நம்ம வே நம்ம ஃபுல்லா ஒண்ணு இருக்க போது இல்லங்க கொஞ்ச நாளைக்கு போய் ட்டு வரணுன் ஆசங்க எனக்
கண்டிப் ப ஆனா நம்ப அங்க போய்ட்டு இருக்குற வரைக்கு நம்ப வந்து அந்த அசப் பண்ணிக்கினுல்ல நம்போ
ஆமாங்க அது அக்சப்ட் ஆய்டுங்க இப்ப நம்ம டூருன் போறோன் வச்சுக்கோங்க அது அக்சப்ட் ஆ ய என்ன பொறுத்தரைக் கெனங்க வீட்டல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கறது வந்து கொ பெண்களுக்கு தா நெறைய சளி புடிக் இது ஏனா அவுங்க அடுப்பங்கறையிலே இருக்குறாங்க ஆனா வந்து அவுங்களுக் த வந்து அவுங்களுக்கு யார்னா சமச்சு குடுக்குறாங்னா அவுங்க நல்லாவே சாப்ட்டு நல்லா தெம்பாவே இருப்பாங் அங்க நம்ம சமையல வேலையு பாத்துட்டு அ பாத்திரத்த வெளக்கிட்டு ஒரே சளிதாங்க புடிக்குது நம்முளுக்கு எனக்கெல்லா வந்து பாத்தீங்னா இந்த சுசர்லாண்ட்லா போனுன் அவ்ளோ ஆசங்க அதெல்லா ஃபோட்டோ இல்ல வீடியோ எத்னா பாத்தனா அவ்ளோ ஆசையா இருக்குங்க அந்த எடமே சொர்க்கமாயிருக்குங்க
ஆமாங்க நீங்க சொல்லுபோது என்க்கு ஒன் ஞாபக வருது சுசர்லாண்ட்ல ஜூரிசின் ஒரு ஃப்ளே ஸ் இருக்குங்க மேலந்து தண்ணி வரு நம்ம அதுக்கு மிடில வந்து நின்னுட்டு வந்து மேல வந்து தண்ணி நம்ப மேல விழ்ற மாரி அ மேடா அதுவா வச்சிருப்பாங்கங்க அந்த எடோ சூப்பரா இருக்குங்க ஒரு தடவ நா டிவிலியோ இதுலியோ பாத்தங்க அந்த ஏடத்துக்கு போணுன் எனக்குமே ரொம்ப ஆ சர்குங்க நீங்க சுசர்லாண்டுன் சொல்லுமோது எனக்கு கரெக்டா அந்த ஞாபகோ வந்துருச்சுங்க
எனக்குமே புடிக்குங்க அப்றோ எனக்கு இந்த வந்து இந்த டோ க்கியோ வந்து ரொம்ப புடிக்குங்க டோக்கியோ பக்கத்துல வந்து நெறைய விளாக் எல்லா பாப்ப இங்க நான் வந்து ஃபோன்ல அ டோக்யோனா இந்த இந்த ஜப்பான் கார ங்க மை வீடியோ எல்லா நெறைய பாப் பங்க அவுங்க வந்து டெ டெய்லி விளாக் வந்து போடுவாங்க நா காலையில எழுந்தறதுலந்து என்ன பண்ணுவாங்க என்ன சாப்பாடு சாப்டுவாங்ளா போடுவாங்க அது வந்து நம் பாக்கமோது நம்ளுக்கு வந்து நல்லாருக்குங்க அவுங்க மோஸ்டா வந்து பாத்தீங்னா ஆ ஒ கொஞ்சோ எப்டி வந்து ஆ ஆர்கனைஸ் பண்ணி வெச்சுக்லா நெறைய மெத்தேட் லா சொல்லி தருவாங்க இந்த கிச்சன்
செரி எப்டி எப்டி கிளினா வச்சுக்லா
இந்த மெத்தடு யூஸ் பண்லா என்னென்ன பண்லா அப்டின் நெறைய மோட்டிவேஷன் கோர்ஸ்சோடமே அ அவுங்களோட வீடியோல்லா பாப்பனா அத எனக் பாக்குமோது நம்முளு இந்த மாரி பண்ணனுன் அப்டின் சொல் சொல்லிட்டு தோனுங்க ஆவுங்களோடோ கிச்சனுமே வந்து பாத்தீங்னா நல்லா யுனீக்கா இருக்குங்க அந் மாரி கிச்சன்ல நம்முளுக்கு வேல செய்யவே ஆசையாருக்கு அந்த மாயி
சேரி சேரிங்க கண்டிப்பா நீங்க டோக்கியோன் சொல்லு போது எனக் கு ஒர் ஆர்வம் வருது என்னங்க
என்னதுங்க
டோக்யோ பத்தி அந்த அளவுக்கு பேசுபோது எனக்கு ஓரு ஆர்வம் வருது அத பத்தி தெரிஞ்சி க்குனுனு கண்டிப்பா நானு வந்து டோக்கி யோ பத்தி பாத்து நானு தெரிஞ்சுக்றே
டோக்யோன்றது ஒரு ஊரு தாங்க ஆனா அங்க இருக்கவுங்கெல்லா இந்த ஜப் பான் காரங்க இருப்பாங்க அவுங்க வந்து வ அவங்களோடைய வாழ்க்கை முறைய தா நா வந்து சொன்னேங் நல்லாருக்கோங்க அவுங்ளோட கிச்சன்லே பாத்தீங்ன ஒர் முட்டெ வெக்கற்துக் குடொ ஒர் பேக் வச்சிர்ப்பாங்க மா அதெல்லா பக்கும்போது நல்லா யுனிக்கா இருக்கு நல்லாருக்கு அவுங்ளுக்கு வேல செய்யவே ரொம்போ போ அ புடிச்சி வேல செய்வாங்க இப்போ நம்ம கிச்சன்ல பாத்தீங்ன சும்மா இந்த சில்வர் பாத்ரந்தா நெறைய கடக்கு ஆனா அவங்ககிட்ட இருக்கற்தெல்லா விதவிதமா இருக்குங்ளா அது ரேட்டே எவ்ளோன்லா எனக்கு தெரியாது ஆனா பாக்கும்போது ஆஸ் செயா இருக்கோங்க நம்ம கிச்சனு அதேமேயி இருந்தா நல்லாருக் கோம்ல அவுங்க க்ளைமேட்டுக்கு பாக்போது எது வந்தாலு நல்லா தெரியுதுங்க
ஆமாங்க நீங்க சொல்ற மாரி வித்தியாச வித் வித்யாஸ்மா இருந்தா நல்லாதா இருக்குன் எனக்குமே தோணு ஆனா நம்ப இங்கெல்லா பாத்தோ அப்டின்னா அந்த சி இருக் பாருங்க அ சில்வர்ரு அ எப்டி சொல்றது அந்த பா பித்தள பாத்ரம் அது இந்த மாரிதா நெறைய கெடைக்குது
சேரிங்க நம்ம நம் நா நீண்டு பேஸ்ட்டோ நன்றிங்க